கெக்குதா சொல்லுங்கம்
சொல்லுங்க அப்புறோனா நீங்கதா சொல்ணு இன்னைக்கு நைட்டுக் நைட்டு சிக்கனே சாப்டுருவீங்களா இல்ல மீறுமா கரெக்ட்டா செய்வீங்களா
இல்ல இல்ல இன்னைக்கு வந்து ஆ கேக்குதுல இன்னைக் வந்து ஹஸ்பண்ட் சாப்ட மாட்டாங்களா அதனால கொஞ்சோ தா வாங்கிட்வர சொல்லிருக்கே மதியமேங்காலி ஆயிடு
அப்புடியா ஏன் ஹஸ்பண்ட் சாப்டாம நீங்க மட்டு செஞ்சு சாப்பறீங்க
பசங்ளுக்கு செய்யணும்ல்ல அப்புறம் டேஸ்ட் பண்ணணும்ல அப்ற யாரு டேஸ்ட் பண்றது நா ஃபஸ்ட்டு சாப்டாமதா இருந்த இல்லல்ல பசங்க இன்னக்கு கேட்டு போனாங்க
ஓ ஓ ஏ பசங்ளா சிக்கன்லா சாப்ட மாட்டானுங்க எதுமே சாப்ட மாட்டான்ங்க ஆன முட்ட மட்டு தா சாப்டுவாணு
சிக்கனுமா சாப்ட மாட்டானுங்க
அ அதல்லா சாட்ட மீன் சிக்கணு ஆஹா எதுமே
ம் நீங்க வந்து சாப்பாட்டுக்குள்ள மறச்சு வச்சு கடுத்தாலு சிக்கன் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க மீன் கூடமா
மீன் என் பைய அத சாப்பாடு நா இண்ணா வக்கிறன்னு கரக்டா பா்ப்பா நா எண்ணா அது கொழம்புத்துரன்னு அவ பாப்பா அததாங்க எ பசங்க அப்புடித்தாங்க இருக்கானுங்க ஏ தா எப்டி இருக்கானே தெர்ல இன்னா நா ஊத்துற இந்த கொழம்புன்னா ஊத்துற தட்ட காட்டு ப்டின்னுவா தட்ட காட்டு தட்ட காட்டு அப்டின்வ அம்மா நீ தட்ட காட்டு ஆட்டுவ நானு பாட்றா ஒன்னுமே இல்லடா அ அடின்னுவா கொழம்பூத்தி வச்சா நா சாத்துல மறச்சி எத்னு வருவங்க பீஸ போட்டு உள்ள மேல வந்து சாதத்த வெள்ள சாதத்த வச்சு அது வேல கொழம்புத்தினு வருவான் ஏன் பையன் ஊட்டம்போது அப்டே துப்பினுவா கீழ அம் மா நீ இ ஏதோ வச்சுட்டே நீ ஏதோ வச்சுட்டே ஏதோ வச்சுட்டமா அதான அதுவ எனக்கு பிடிக்கல காரு எனக்கு கருது அடின்னுவா காரமே இல அதுக்க பசங்க அனியாய பண்ணுவானுங்க இவும் ஒன்னுமே பண்ணண்ட இவங்க்கிட்ட இவ ஏ இப்புடி இருக்குறா நானே யோசிப்ப எல்லாரும் வந்து சொல்லுவாங்க எப்படி வளக்குறா பாருன்னு அவ்ங்க அவுங்ளுக் தெரியுமா நா பற கஷ்ட்ட என்ன அதலா நா லா நாம மாட்டாங் சொன்னா சொல்ட்டு போங்க அப்டிதா நென்ச்சுப்ப நானு எங் வீட்டுக்காரு தெரியு நா பற் ற கஷ்ட உங்களாலா தெரிஞ்ச என்ன பண்ண போது எங் மாமியக்கே தெரியு நா பற்ற கஷ்ட அவங்களு கேக்க மாட்டாங்க
ஓகே ஓகே
இவன் இப்டி பண்றானுங்க சொல்ட்டு அவுங்ளுக்கே தெரியு வீட்ல இருந்து பாக்மோது தெரியு சும்மா ரோட்ல பாக்குறவங்கல்லா சொன்னா கலங்காவுமா ஒரு நாள் என்ன எறக் ட்ட நீங்க வந்து ஒரு நாள் சாப்பாடு ஊட்டுங்ளா எல்லாமே நா செஞ்சு தர கா அடின்னுவ நானு அக்கா நா எல்லாமே செஞ்சு தரக்கா நீ ஒரு நாள் சாப்பாடு ஊட்டுக்கா ஒரு வேல ஊட்டு எனக் போது அதிக்மா வேணா அடின்னஒனே வாய் முன்னு போயிடுவாங்க அதுக்கப்புற ஏ அத கேக்குறாங்க அத கொஸ்டீன் கேக்வே மாட்டாங்க அப்டிதா பண்ணுவாங்களே
பாக்குறவங்கக்கெல்லா என்ன எல்லா கேக்குற வேலதா
ஆமங்க இந்த ஊரு இருக்கு பாரு மோசமான ஊர்ராப்பா ஆமா அய்யயோ ஊர் வாய மூட முடியாதுன்றத அது அதா
செங்ளா
இங்கலாயா தமிழ்காரங்க நாங்க எல்லா கிரனா பேசுறாங்க தமிழ்க்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க எல்லாரு அப்டி சொல்றது அவ்ங்கவ்ங்க வீட்ல நா ஆக்சுலி க்ராம்லத்துல இருந்துட்டு வந்துட்டு எங்க வந்து யாரும் பேசாம இருக்க செட்டே ஆக மாட்டுது நமக்கு பைத்தியம் புடிச்சிரு போல என்ன பண்றது வீட்டு உள்ளதா ருக்குற என்ன பண்றது வேற வழி இல்யே கடுப்பாருக்குங்க
ம் அவங்க அப்பைலந்தே அங்கதா ஒர்க் பண்றாங்ளா
இல்லல்லல்ல ஃபஸ்ட்டு சென்னை அப்ற இங்க இப்பதா வந்து போர் மந்த் தா ஆகுது மத்த டைம் லா நா மேரேஜ் ஆம்போது பாண்டில இருந்தாரு அப்ற சென்னை வந்து தாரு ஏ பைய பொறந்தோனே இப்ப இங்க வந்து வரு மறுபடியு எங்க மாறா சென்னைக்கு போலான்னு இருக்குற சென்னைக்கு போயிடலாங்கன் சொல்லிட்டுருக்க அவர் என்ன பண்ண போறாறோ
ஓகே ஓகே
முடிவு பண்றா யாருக்கு தெரியு
டிரான்ஸ்பர் அத கேட்டா தருவாங்கல்ல
டிரான்ஸ்வர் தரமாட்டாங்கன்னு நெனைக் க்கற தெரியல ஒன் இயர் ஆகணுனு சொல்வாங்க ட டிரான்சர்லா பெருசா ஒன்னு கெடயாதுங்க நம்ம வேனா ரிசைன் பண் ண்ட்டு போயிட்டே ருக்க வேண்டியதா உன்னு அவசரில்ல
வேற ஜாப் இருந்தா ரிசைன் பண்ணலா
ஆ அதெல்லா இது இன்ட்ரிவியூ அட்டென் பண்ணி நெட்வொர்க் இன்ஜினியர்தா எங் வீட்
கிருக்காங்களா
ஆமா அதெல்லா ரிசீன் பண்ணிட்டு போறோம் போயிடுவாரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணு ஒ ஒரு ஆஃபீஸ் போனா ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணணு அப்டி அதுனால இருக்காரு அவ்ளோதா அதனால எ ரிஸிமே அவரே இப்ப எத்தன ஆச்சு பாண்டியா சென்னையிலே மூணு கம்பெனி மாறிட்டாரு இது நாலாவது இங்க அது மாரிதா பண்ணிட்ருபாரு
ஓகே ஓகே அப்பா எந்த ஜாப்ல இருந்துகிட்டு அப்படியா ஏ அப்டிருந்தா
ஆஹா அப்படி இல்ல அது ஒரு சம் ரீசனுக்குது அதனால ஒரே ஆமா ஒரு ஆஃபீஸ்ல ருந்தாலு நம்மள வந்து அடிமபடித்திருவாங்கன்னுவாரு அவரு சுமியாவே அப்படித்தான சொல்லுவாரு ஆமா. மாத்திரணு மாறணு அப்டின்னுவாரு அதுக் ஏத்த மாரியே நடந்துப்பா அதெனவோ ஆனா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப இது அமைதிப்படை ஒரு எதையும் தாங்கும் இதயம் அது நம்மளுக்குல்லா கோவ வருமே செமத்தியா யாராது சொல்ட்டா
ம் ம்
அவர்ல்லா நா அப்டி இருக்க மாட்டாரு அது என்ன பண்ண போறாரோ தெர்ல
ஒருத்தவங்க அப்டி இருந்தா ஒருத்தவங்க அப்டிதாங்க இருப்பாங்க.
நீங்க எப்டி நீங்க சாஃப்ட்டா? ஹலோ
அ நானும் சாஃப்ட்டுதா அவரு சாஃப்ட்டாதா இருக்காரு நானாச்சு கொஞ்சொ எதனா பேசுவே எல்லார் கிட்டயு அவரு சுத்தமா பேச மாட்டாரு.
எங்க வீட்டுக்காரு அப்படிதாங்க பேசய மாட்டாருங்க நா எப்படி பேசுறேன்னா அது ஆப்போசிட் எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா த்தமா
பேசுவாரு அது பேசுறதெல்லா நல்லா பேசுவாரு எப்டி சொல்றது
ஆன் ஒன் அதாவது வான்ண்டடா போய் அவரா பேச மாட்டாரு அவர்ட்ட யாராவது பேசனா பேசுவாரு எங் வீட்டுக்கார் அவ்ளோதா
ஆமா ஆ ஆமா இவரு அப்படிதா பேசிட்டாங்கன்னா அவ்ளோதா பேசிட்டே இருப்பாரு
ஆ ஹ இங்க பாருங்க எங்கத் எங்க மா எங்க அம்மா அப்பாவ எப்டி தெறிமா கூப்டுவாரு வாங்க அ த்த மாமானு இது வரைக்கு கூப்ட்டதே இல்லங்க கல்யணம் ஆனதுக்கப்போ இத்தன நாள்ல வாங்க வாங்க இப்படிதாங்க கூப்டு அத்தன்னு கூப்ட மாட்டாரு மாமானு கூப்ட மாட்டாரு ஆமா நெஜமாதா அத்த மாமானே கூப்ட மாட்டார் அவரு வரா அத் த்த போயிட்டு வர அத்த அப்டில்லா இல்ல போயிட்டு வரங்க வாங்கன்னு கூப்புடுவாரு அவங்க போயிட்டு வாங்க போயிட்டு வ ஆ போயிட்டு வாங்க
நடுவுல பேசல மாட்டாங்களா?
ட்டாரு வாங்கப் போங்கதா பேசுவாரு அத்த மாமால பேச பேசுவாரு. எப்டி சொல்றது வாங்க அவர் எதாவ் கேட்டருனா சரி ஆ இல்லைங்க இப்படி ப நல்லா இருக்குங்க அ அப்டிப் நல்லா இருக்கு இது வாங்கினா நல்லா இருக்குங்க அ லேண்ட் எங்யாவ்து பாக்குறீங்ளா மண்ணு எதாது கெடைக்குமா இப்டிதா பேசுவாரு எங் அப்பாட்ட மத்த முடி அத்த மாமா ம் ஆறு வர்ஷத்த செத்தட்டாரு இன்னமு அத்த மாமா கூட்டதே இல்ல எங்க அண்ணன்றது ஆன அவன பேர் சொல்லி கூட்டுப்பாரு அவகிட்ட நல்லா பேசுவாரு மத்தபடி ஆனா இது கடையாது ஐயோ அநியாய பண்றாரு எங்க அப்பா எங்க அண்ணா சார் எங்க வீட்டுக்காரு அத்த மாமா இப்பல்லா கூப்டவே மாட்டாருங்க ஷை டைப்பு செமையான ஷை டைப்பு என்னா பண்றது
ம் இவங்க அத்த மாமா எல்லா கூட மாட்டாங்க அம்மா அப்பான் கூட்டிட்டு போயிடா வா டாடி இன்ன டாடி அப்டின்ட்டு
அது நல்லா இருக்குது அது கூட அது மாரி ஆமா அது மாரி கூட்டு போயில்லாமே பேசுவார நல்லா
நல்லா பேசுவாரு எங்க அம்மா கிட்டு நல்லா பேசுவாரு எங்க அப்பா கிட்ட நல்லா பேசுவாரு
ஒங்களுக்கு மாமியார் மாம மாமனார்லா ஜால்யா இரு
அ மாமனார் இல்ல மாமியார் இருக்காங்க நல்லாதா பேசுவாங்க ஜாலிய தா பேசுவாங்க
புரியல சண்டைல்லா போட்டுக்க மாட்டீங்ளா
அதல்லா நறைய வந்திருக்கு
இருந்தாலு சண்ட எப்டி மாமியார் என்னக்கு மாமியார் வந்து மரிமா அவ வந்து இது பண்ண மாட்டாங்க எத்தனைக்கு அவ்ங்க எடத்த நம்ம ஃபில் பண்ண முடாது நம்ம எடத்து அவங்க ஃபில் பண்ண மாட்டாங்க
ஒரு ப்ராப்ளம்ஸ்ல வந்து அவங்க தனியா சமக்கிற சொல்லிட்டாங்க அதனால இப்ப உங்க தனியா சமைக்கிறாங்க நா மேல தனியா சமக்கிறே
அவ கீழ இருக்காங்களா
ஆமா அவங்க கீழ இருக்காங்க மாமா எ கொழுதுனார் வந்து சென்னையில இருக்காங்க
ஓ கொழுந்தநார் இருக்காரா
ஆமா அவருக்குதா பொண்ணு பாத்துட்ருக்கோ இல்ல இல்ல இவங்களு அவ்ங்க தம்பி மட்டு தா ஆமா தம்பிக்கு இன்னு மேரேஜ் ஜ் ஆகுல பாத்துட்ருக்கோ இன்னு அமைய மாட்டேங்கிது அஞ்சி வர்ஷமா பாக்குறோ
என்ன எப்டி சொல்லிட்டீங்க அஞ்சு வர்ஷ பாத்
ஆம்மா இப்பல்லா பொண்ணே கெடக்க மாட்டேங்கிது
ஆமங்க அது என்னவோ எல்லா கம்மிட் ஆயிடுதுங்க கம்மிட் ஆயிடுதுங்க எல்லா நீ என்ன பட்ச்சீங்க
நா வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஏ
ஆ இங்கிலீஷா நீங்க
இல்ல அப்புட்ல்லா ரொம்ப யோசிக்காதீங்க நா வந்து கரஸ்பண்ட ஸ் ல தா படிச்ச நா கரஸ்ல தா படிச்ச நா படிச்சது வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சே ஒன் இயரு
அப்பறோ ஏ அந்த கண்டினியூ
வேஷன் நால அப்ப சுட்டிவேஷன் சரி தெரியல அதனால கொஞ்ச ப்ராப்ளம்ஸ்னால இதுயாயிடுச்சு அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறதா அம்மா சொன்னாங்க நம்ப வந்துட்டோ அதுக்கப்பறோ எங்க படிக்கிறது அப்டின் சொல்லிட்டு நா வந்து ஆஃபிஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு டே வந்து கரஸ்சல போட்ட
அப்டிங்ளா ஆக மொத்தத்ல இது பண்ணல ஏதோ ஒன்னு படிச்சி முடிச்சுட்டீங்க இங்கிலீஷ் பேசுவீங்
அதா பேரு க்கு கொஞ்சோ கொஞ்சோ பேசுவ பேருக்கு அப்புறம் டிகிரி வேணு எனக்கு அப்டின்றதுனால கரசுல பண்ண அது கூடோ
அப்டியா இப்ப ஹவுஸ் ஒய்ஃப் தானா வேலைக்கு போவீங்களா
இல்ல நா முன்னாடி போயிட்டு இருந்தே மேரேஜ்க்கு முன்னாடி அதுக்கப்புறோ வந்ததுல இருந்து இவுங்க அனுப் பள
அவ்வோதா அனுப்பனாலு போக முடியாது உங்களாலே உங்க பசங்க பெருசாயிட்டாங்கல்ல
அனுப்ப மாட்றாங்க அத்தா சொல்லிட்டு இருக்கரு அதுக்குதா வந்து லேப்டாப் ப்லா வீட்லயே வாங்கி குத்துத்துடாரு ஒர்க்கு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு
ஒர்க் ஃப்ரம் ஹோமா
ஆமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவரு வெளிய இல்ல அனுப்ப மாட்டாரு
எங்கெங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தராங்க கெடைக்க மாட்டேங்குதே அந்த மாரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லா
அப்டியே வந்தாலு ஒன் மந்த் வந்து நீங்க வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருந்த தா நா வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப் மம் குடுப்பன்னு சொல்றாங்க
ஆமா எப்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ன தரமாட்டாங்க அதா நானு கேக்குற ஷாக் ஆயிட்டே அ விடுங்க உங்க வீட்டுக்கார் ஒர்க் பண்றாருல அது மூலியமா ஆன தர வர்து அது வேல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கெடச்சா எனக்குமே நல்லா இருக்குங்க எனக்குமே நானு மேரேஜுக்கு முன்னாடி வேல அதுக்கப்புறோ வேல செய்யல இப்பெல்லா வந்து நீங்க சொல்ற மாரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹம்லாம் எங்க கெடைக்றதே இல்ல எல்லா ஒர்க் ஃபீரம் ஹோமா அப்டின்றானுங்க போனாதா ரேர்ரா இரு க்கு அது எங்க நடக்குதுன்னு கூட எனக்கு தெர்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்லா நடக்குதான்ற மாரிதா இருக்குதே எதுமே தெரியமாட்டேங்குது அ